ஹலோ ஹலோ
நல்லாருக்கீங்ளாங்க
ஆ நல்லாருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கீங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டங்க எங்க ரொம்ப நாளாச்சு போனே பண்றது இல்லங்க
ஆமாங்க நா தோட்டத்துக்கு போயிறங்ளா காலையில சீக்கிர கொழந்தைகளு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையலா அவசர அவசர மா முடிச்சுட்டுங்க தோட்டத்துல வேல வாழ போட்ருக்குங்ளா போயிறங்க அதனால தாங்க உங்க கூட பேசவே முடில
அப்டிங்ளா என்னென்ன வாழ போட்ருக்கீங்க
நாங்க வந்துங்க பூவன் வாழை போட்ருக்கங்க அது உங்களுக்கு தெரியமல நம்ம அபிஷேகத்துக்கெல்லா பயன்படுத்து வாங்கல்லங்க
ம் ஆமாங்க
அப்பறமா அந்த வாழைங்க அப்றோ வந்துங்க கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி அ அடுத்தது வந்து ரசதாளி அப்றோ மோரிஸு செவ்வாழை அப்றோ நேந்திர வாழ அப்றோ இந்த விருப் விருப்பாச்சி சொல்லுவாங்கல பழனி கோயில்ல அபிஷேக பண்ணுவாங்கல்லங்க ரொம்ப நாள் கெடாம இருக்கு பாத்தீங்ளா விருப்பாச்சி பழோ சொல்லுவாங்கல்லங்க அது போட்ருக்கங்க அப்றோ நாடம்பழம்னு சொல்லுவாங்க அதுவு போட்ருக்கோ இந்த வகைல நறைய வகை போட்ருக்குங்க
அப்டிங்ளா ஆனா வாழைப்பழம் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊரு பேர் மாறுபடுங்க இந்த பச்ச தோல் பழமா ப பச்சத்தோல் இருக்குல்ல அந்த பழம் பாத்தீங்கன்னா இங்க திருச்சி மாவட் டல்லா பாத்தீங்கன்னா பச்ச வாழை பழம்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அத மோரிஸ் பழம்ன்னு சொல்றாங்க இப்ப திரு திருச்சி இங்க வந்து மோரிஸ்னா என்னன்னு அவுங்களுக்கு புரியாது ஆனா ஆ பழத்தோட பேரு வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டோ வேறுபடுது இல்லைங்களா
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா இங்க வந்து மோரிஸ்ஸுக்கு வந்து நெறைய வகை இருக்கு பச்ச வாழப் பழோ மோரிஸ்ஸு இன்னொன்னு புதுசா ஒரு பேர் வந்துருக்குங்க ஆனா எல்லா ஒரே பழந்தா ஒரே டேஸ்ட் தா ஆனா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வகையான பேரு பழங்கள் மட்டும் இல்லங்க பேச்சு மொழிகளே நீங்க ஒவ்வொரு பொருளுக்கு கூட ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி உச்சரிக்கிறாங்க இந்த பூக்களே இருக்குதுல்லங்க பூக்கள் ஜாதிமல்லி ஊசி மல்லி அதுக்கெல்லா ஒவ்வொரு வக்கோ ஒவ்வொரு மாரி பேர் இருக் குங்க அது நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆமாங்க கேள்விப்பட்ருக்கே அப்பறோ பச்ச வாழப்பழோ பாத்தீங்கன்னா ஒடம்புக் குளிர்ச்சி தரும் வெயில் காலத்துலைலா வந்து பாத்தீங்கன்னா ம் ஒடம்பு ஹீட்டா இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா பச்சவாழப்பழோ சாப்ட சொல்லுவாங்க அந்த வெயில் காலத்துல வந்து வர்ற நோய்கள் வந்து த ம் இந்த ஆ அம்ம போடுதில்லங்க அம்ம போட்டவங்களுக்கே பச்ச வாழப்பழந்தா குடுப்பாங்க ஏன்னா இது பழோ கூல் குளிர்ச்சி தர்றதுனால இந்த பழோ சாப்ட சொல்லுவாங்கங்க தெரியுங்களா
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்தா அப்பறோ இந்த ஆ சக்கரை நோய் இருக்குலங்க அவங்கள வந்து மத்த பழங்கள்லா சாப்ட்டா வந்து சக்கர அதிகமாகுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பச்ச வாழப்பழத்த சாப்ட்டா சக்கரை அளவு வந்து அதிகமாகாது அவுங்களுக்கெல்லா கொஞ்சோ இந்த ஜீரணமாகருக்கு அதுக்கெல்லா ரொம்ப ஈஸியா இருக்குன் சொல்லி மருத்துவர்கள் எல்லா வந்து இந்த பழந்தா சாப்ட சொல்லுவாங்க அது நா தெரியுங்க எனக்கு நல்லா
ஆ அப்டிங்களா ஆ அப்பறோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி செவ்வாழ இருக்குல்லங்க செவ்வாழ வந்து பாத்தீங்கன்னா மத்த பழங்கள விட ம் அதாவது மோரிஸு ஆ கற்பூரவள்ளி இந்த பழங்கள விட செவ்வாழை வந்து கொஞ்சோ வெல அதிகந்தாங்க ஆனா அந்த கொழந்தை இல்லாதவங்களுக்குல்லா வந்து பாத்தீங்கன்னா நைட் நைட்டுங்க ஆ கணவன் மனைவி இரண்டு பேருமே அந்த ப ஒரு பழோ ஆளுக்கு ஒரு பழோ எடுத்தாங்கன்னா அத வந்து தோல் எடுத்துட்டு துண்டு துண்டா நறுக்கி அத தேன்ல ஊற வச்சி நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் எடுத்துட்டு வந்தாங்க அப்டின்னா அவங்களுக்கு கொழந்த இருக்கும் சொல்லி பெரியவங்கல்லா சொல்லுவாங்கங்க நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்டுருக்குங்க அதாவது கொழந்தை இல்லாதவங்கல்லா அதிக எடுத்து சாப்டறப் பழோ செவ்வாழ பழோந்தா சொல்லிருக்காங்க அது செவ்வாழ நல்லதுதாங்க கொழந்தைங்க ரத்தோ ஊருமாட்டருக்குதுங்க அது சாப்ட்டா ஏங்க
ஆ ரத்த ஊரும் இன்னொன்னு வந்து பெண்களுக்கு கற்ப பையில இருக்க பிரச்சனைகள சரி க்கு வந்து இனவின் உற்பத்தி அதிகமாகுங்க அதனாலதா இந்த தேனு வந்து இதுக்கு அந்த இதுக்கு வந்து இனப்பெருக்க மண்டலத்துக்கு வந்து உதவி செய்வதனால பெண்களுக்கு அது உத உதவி செய்து ஆண்களுக்கு உதவி செய்து அதனால தா அந்த பழத்த வந்து எடுத்துக்க சொல் மறு த்துவ ரீதியா அந்த பழத்த சாப்பிட சொல்றாங்கங்க
ஓ சேரி சேரிங்க அப்புறோங்க நீங்க அந்த நேந்துர பழோ சொல்லுவாங்கல்லங்க நேந்தரம் பழோ சிப்ஸு போட் டு அதிகமா விற்பன செய்யறாங்க சிப்ஸுக்கு அதிகமா பயன்படுது அப்புறோங்க சின்ன கொழந்தைகளா இருப்பாங்களங்க ஒரு ஆறு மாசத்துலருந்துங்க நம்மோ தாய் ப்பால் குடுத்து முடிச்சு திட உணவுகள்லா குடுப்போல்லங்க அப்ப வந்துங்க நேந்தரம்பழத்த அ நல்லா பொடி பொடியா நறுக்கி நெழல்ல நல்லா காய வெச்சு அரைச்சு பவுடர் பண்ணி அது பால்ல கலந்தோ அந்த மாரி நெய்ல கலந்தோ அந்த மாரில குடுத் தா ரொம்ப சத்துங்க அதுல நறையா இது செய்யறாங்க பவுடர்ல நேந்தரம்பழோ பவுடர்ல நம்முளு பெரிய கொழந்தைங்களு சாப்பல்லா அது ரொம்ப சத்துங்கது
ஓ அப்டிங்ளா
நம்மளு சாப்பல்லா
நாங்க அ அதாவது பழம் அ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பங் இருக்கவங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு சாப்ட்டதுக்கு அப்பறோ ஆ ஒரு டெய்லி ஒரு வாழப்பழோ சாப்ட சொல்றாங்கங்க அத அந்த பழோ சாப்ட்டா இந்த ம் மூல பிரச்சன இருக்குல்லங்க மூல நோய் அந்த நோய் இருக்கவங்க எல்லா வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படு உங்களுக்கு செரிமானே ஆகாததுனால டெய்லி ஒரு வாழைப்பழோ நைட் நைட்டு சாப் புட சொல்லுவாங்க ஏன்னா அவுங்க அந்த வேல பாத் ஆ மோஷன் போக மல மலம் த்து பாத்து எ ம்மா வலி இருக்கு அந்த வலி இல்லாம இருக்கறதுக்காக டெய்லியு ஒரு பா வாழப்பழ வந்து டாக் எடுத்துக்க சொல்லுவாங்கங்க
ஓ அப்படிங்களா ஆமாங்க அதாவது சின்ன கொழந்தைங்களு கூட வாழப்பழோ டெய்லி சாப்புடணு அப்பதா உங்களுக்கு மோஷன் நல்லா போகுன் சொல்லி சொல்லியிருக்காங்க பழோனாளே உங்களுக்கு அதாவது அதிக அ அதிகமா யூஸ் பண்றது இது இதுக்கு ஒரு காரணோ பெரிய காரணோ அது நறைய சத் துக்கள் இருக்கு இருந்தாலு பெரியவங்கள்லருந்து நறையா பேர் வந்து உங்களுக்கு வயித்து பிரச்சனையா பழௌ சாப்புடுங்க அதுதாங்க அதிகமா எடுத் துவோ எல்லாரு யூஸ் பண்றது ஒரே இது அந்த பிரச்சனைக்கா யூஸ் பண்றது வாழபழோ மட்டும்தாங்க அதாவ் எந்த பழோங்கள் சாப் பர்றாங்களோ இல்லையோ வாழப்பழோ மட்டு எல்லாருமே சாப்புடுவாங்க அது உண்மதானுங்க
ஆமாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வா இப்ப நம்ம ரொம்ப வந்து உடல் அசதியா இருக்கு அப்படின்னு அப்டி இருந்ததுன்னா நம்ம ஒரு வாழைப்பழ எடுத்துட்டோ அப்டின்னா நம்மளுக்கு உடனடியா சக்தி கிடைக்குங்க அந்த அந்த சிறப்பு வந்து வாழைப்பழத்துக்கு இருக்கு இப்ப ந நம்ம ரொம்ப அசதியா நம்மளுக்கு உணர்ற மாதிரி இருக்குன்னா நம்ம ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப் னா உடனே நம்மளுக்கு சக்தி கிடைச்ச மாரி ஒரு புது தெம்பு கிடைக் உடம்புக்குங்க
கண்டிப்பாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தா நானே வந்து ஒரு சில சமயம் ரொம்ப பசிக்கு அப்ப வந்து நம்ம இடையில வந்து சாப்பாட்டு டைமுக்கு முன்னாடி இடையில ஒரு பதினோரு மணி போல பசிச்சுயிருந்துச்சு ங்க சாப்பாடயு நேரத்துல சாப்பிட்டோம்னா இப்ப நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போ அப்ப இடையில நம்ம சாப்பாடு சாப்ட முடியதுல்லங்க இப்ப ரொம்ப பசியாகற மாதிரி இருந்துச்சன்னா நா வாழைப்பழம் தோட்டத்துல வாழைப்பழோ இருக்குதுனால ரொம்ப வீட்டுல வச்சிருப்போங்க அப்ப சாப்ட்டோம்னா பசியே ஆகாதுங்க ரொம்ப நேரோ ரொம்ப நேரோ பசிய தாங்கு
ஆ ஆமாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழை பழ மட்டும் இல்ல வாழை கண்ணு பாத்தீங்கன்னா வாழை அந்த அதோட பயன்பாடு நெறைய இருக்கு வாழைமரம் அதுல வாழை மரத்துல இருந்து வாழ பட் வாழ ஆ பட்ட இருக்குங்கல்ல அந்த தோலை வந்து காய வச்சு அத உரிச்சுதா பூ கட்டுவாங்கங்க அந்த வாழைப்பட்டையிலா பூ கட்டுவாங்க வாழை தண்டு சமையலுக்கு உதவுது அப்றோ பாத்தீங்கன்னா வாழை பூவு சமையலுக்கு உதவுது அதுல இருக்க இலை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு பரிமாற பயன்படுது அப்றோ வாழை பழமு எடுத்துக்கிறோ ஆ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுனாலதா வந்து விசேஷ வீடு எல்லா வந்து வாழை மரத்தை நடுறாங்க வாழையடி வாழையா இன்னொன்னு என்னன்னா வா ஒரு வாழைக்கண்ணு நட்டு வச்சோ அப்டின்னா அந்த அது பக்கத்திலயே இன்னொரு படைப்பு வரு இன்னொரு கண்ணு வரு அத அடுத்தடுத்து வர்றதுனாலதா வாழை அ எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள்லயு பாத்தீங்கன்னா அந்த வாழை மரத்தை கட்டுறாங்க அந்த வாழை மரம் எப்டி அடுக்கடுக்கா வளருதோ அது மாதிரி அவுங்க கல்யாண வீட்டுல குறிப்பா கட்டுவாங்க அந்த கட்டுறதுக்கான காரணோ வந்து பாத்தீங்கன்னா இதுதா அந்த வாழ கன்று வந்து எப்டி அடுக்கடுக்கா வருதோ அது மாதிரி அவங்களோட கு குடும்பமும் செழிப்பா வளரணும்ன்றதுக்காக வாழையடி வாழையா அவுங்க பரம்பரை வளரணுன்றதுக்காக தா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாழை மரோ கட்டுறாங்கங்க
ஆமாங்க அது எனக்கு நா கேள்விப்பட்டிருக்குங்க அதே மாதிரி எந்த விசேஷமா இருந்தாலு உங்களுக்கு ஒரு காது ஒத்து காது குத்து கல்யாணோ வீடு பால் காய்ச்சறது அந்த மாதிரி எந்த விசேஷமா இருந்தாலு உங்களுக்கு வாழ இங்க முன்னாடி கட்டுறாங்க நல்லதுக்கு எல்லாமே வாழையில தாங்க கட்டுறாங்க உங்களுக்கு வாழ இவ்ளோ பயங்கள் சொன்னீங்க தண்டு இதெல்லா இன்னொரு விஷயோ தெரியுங்களா வாழை இந்த வயித்துல கிட்னியில கல்ன்னு சொல்லுவாங்களங்க கல்றது ச்சன அதுக்கு வந்துங்க அந்த வாழத் தண்டு நம்ம வாழ கொலையவுட் ட்டோனே வெட்டிற்றமிலங்க வாழய வெட்டிருவாங்க அ தார் எடுத்தமினியமே அந்த வாழய வெட்டிட்டம்னா கீழ வந்துங்க கடசில வந்து வெட்டி வுட்டு குழிப்பண்ணி விட்டம்னா அந்த தண்டுலருந்து தண்ணி ஊறுங்க அந்த தண்ணிய வந்து அடுத்த நாள் வந்து அந்த கல் பிரச்சனக்கிறவ்ங்க த அ உன்னொருக்கா இது பண்ணி விட்டு குழி பண்ணி வுட்டு மூடி வச்சுட்டாங்கனா காலைல பாக்கும்போது அந்த குழி நெறையா தண்ணி வந்துருங்க வாழையிலிருந்த தண்ணி ஃபுல்லா அத எடுத்து வெறு வாயில குடிச்சாங்கனா கல் பிரச்சன செரியாயிருங்க
அப்டிங்ளா சேரிங்க இருந்துச்சுனா நா
சேரிங்க நா ஒன்னு இங்க கொஞ்ச வேலை இருக்குங்க அப்பற கூப்புட்றங்க
ஆ சேரிங்க